ஓ ஆ கேக்குதுங்ளா ஆ அவ்வளோதாங்க இப்டிதான் பேசணோ ஓகேங்களா
ஆ
ஆ நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா அம்மா வீட்டுக்கு போனே கீற எல்லா எடுத்துட்டு வந்தன் எல்லாத்தையோம் தனி தனியா பிரிச்சிட்டு உக்கானுருக்குறன் இதுக்கு மேல சமைக்கணோ தண்டு கீரையோம் ஆ மணிக்கட்ட கீர
ஓ தண்டுக்கீர எப்டி செய்றீங்க
தண்டுக்கிரய பொடிசா அரிஞ்சிட்டு வெங்காயம் காஞ்ச மொளகா போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு அதுக்கப்பறமா முட்ட வொடச்சு ஊத்திருவேன் ஏன்னா சின்னவளுக்கு அதான் புடிக்
ஓகே சூப்பர் சூப்பர் இது தேங்கா துருவி போடல்லா
ஆ தேங்காவும் போடலாம் அது முட்ட போடுறதுனால தேங்கா போடுறதுல மு முட்ட போடுறதுனால தேங்கா போடுறது இல்லங்க
ம் ம் இது சிறுகீரல ட்ரை பண்ணிருக்கீங்களா இது சிரிக் சிறுகீர இதே ப்ரொசீஜர் தான் ஆமா சிறுகிரோம் இதே மாரிதான் சின்ன சின்ன சாப்ப அதே மாரி தான் பொடி இது பண்ணிட்டு ஆ சிறுகீர பரவாலப்பா கொஞ்ஜோ ஹெல்த் தான் ஆ ஆ ஆ முருங்ககீர சிறுகீர இது ரெண்டுமே நா ட்ரை பண்ணிருக்கேன் முருங்க கீரையில கலக்காகொட்ட இல்லன்னா இது போடுவன் நானு நாதுஇது தேங்கா துருவி தான் போடுவேன் ரெண்டுமே நல்லா இருக்கும் வெறும்மனயே கூட சாப்டுவேன் நானு ஆனா இந்த தண்டு கீர ஆ இப்ப நீங்க மணிக்கீரனீங்கள என்ன கீர அது மணிகிர நீங்க இன்னான்னு கேட்டாரு மணத்தக்காளி ஆ ஆனா ஆ கொஞ்சோ கசக்குது சேர் சேர் சே பரவால கீர நெறைய எடுக்றீங்க
ஆ அம்மா போட்டிருக்காங்க வீட்டான அம்மா வீட்டான போட்டிருக்காங்க அதனால எடுத்துட்டு வந்துறது
ஓ ஹோ விவசாய பண்றாங்கள அம்மா
இல்லல்ல சின்னதா காம்பவுண்ட் போட்டு அதுக்குள்ள சொரக்கா வெண்டக்கா தக்காளி பச்ச மொளகா
பரவாலப்பா பரவாயில்லீங்களே ரொம்ப நல்ல விஷயம் பண்றாங்களே நெஜமாதா இந்த மாடி தோட்டன்ற து யாருக்குமே இங்க புரிய மாட்டுங்குது அது வந்து ஃப்யூச்சரில எவ்ளோ நன்ம குடுக்கு ஆ சொல்லுங்க
தங்கச்சி இதானதுல இருந்து அவுங்களுக்கு மைண்டு ரொம்ப இதா இருந்தது அதனால இந்த மாதிரி பண்ண வச்சோ இப்ப எந்த நேரோ தோட்டத்து பக்கமே இருக்காங்க அது கொஞ்ச ரிலாக்ஸா இருக் இருக்குது அவுங்களுக்கு பூச்செடி மல்லிப் செடி முல்லப்
சூப்பருங்க சூப் ம்
கொத்தமல்லி அதெல்லா வச்சுட்டுருக்காங்க ஏதோ கொய்யா செடி சப்போட்டா
கண்டிப்பா இது எதுனா வியாபாரம் பண்றாங்களா அம்மா
தண்ணி உட்டுட்டு அப்டியே பாத்துட்டு இருக்காரு அப்பாவு வியாபாரல்ல இல்ல இது ம் நா எடுத்துட்டு வருவே ரேவதி எடுத்துன் போ இல்ல இல்ல நா எடுத்துட்டு வருவ ரேவதி எடுத்துட் போவ அம்மா சமைப்பாங்க யாருன்னா கேக்றவங்களுக்கு குடுப்பாங்க இப்பதா முருங்கா அதிகமா வந்துட்டே இருந்தது ஒரு மூணு ம ரத்துல வேஸ்டா போதுன்னு சொல்லிட்டு கிரௌண்டான இருக்குற கடையான விக் கிறதுக்கு நா தா சொல்லிக் குடுத்த அதுல இருந்து இப்ப வெலய போதே எடுத்துட்டு போய் குடுத்துறாங்க வாழகொழையு அப்டிதா எடுத்துட்டு போய் குடுத்தர்றாங்க அது பெருசா இருக்குது வேஸ்ட்டா போயிரு அப்டின்ட்டு குடுத்தர்றாங்க
அருமங்க அருமங்க நிஜமாதாங்க ஏன்னா இது ஒரு நல்ல விஷய என்னன்னா இதுல கொஞ்சோ இது பண்ணு எதுன்னா ஆ இந்த கீரைங்க வகைகள நீங்க பண்றத விட இந்த காய்ங்க சின்ன சின்ன கத்திரிக்கா வெண்டைக்கா கொத்தவரங்கா அந்த மாரி காய் வகைகல்லா பா
அதையு போட்டிருக்காங்க ப்ளூ காய் கத்திரிக்கா அவரக்க சீசன் முடிஞ்சிருச்சு
ஆ
அம் அந்த வெள்ளிரிக்காய் போட்டுருந்தாங்க பீக்கங்கா போட் டுருந்தாங்க புடலங்கா போட்டுந்தாங்க
ம்
எல்லாமே காய் ஓரளவுக்கு இந்த பீட்ரூட்டு கேரட்டு இது மட்டு தா வெளியில வாங்குற மாரி இருந்துச் சி
சூப்பர்ங்க சூப்பருங்க இல்ல அப்டி இல்ல எந்த ஒரு ஆர்கானும் இல் ல அந்த ஒரு அ ஒரு ரசாயன பொருள் எதுவுமே இல்லாத ஒரு மருந்து இல்லாதா சுத்தமான காய்கறிகள் கிடைக்கிறதுனா நம்மளு ஒரு ஆரோக்கியமா வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து தொடர்ந்து செய்யறதுனாலயோ எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு உடன்பாடோட செஞ்சோன்னு வச்சுக்கோங்க இப்ப நாலு காயின்றது அஞ்சு காயா மாறு புரியுதுங்களா இதெல்லா வந்து சின்ன சின்ன பயிருங்கதா இந்த கத்திரிக்கான்றது சின்ன பயிரு தா சீக்கரோ வளர்ற பயிருங்க தக்காளி கத்திரிக்கா வெண்டைக்கா இது மூணுமே வந்து ஒடனே வளரக்கூடிய பொ ப பயிர்கள் தா ச் அது நம்ம ஒரு தொட்டியில கூட வளர்க்கலா பா அது மண்ல தா போணுன்னு அவசியோ இல்ல தொட்டில போட்டு கூட சின்ன தொட்டி அந்த இதுல அறுத்து விக்கிறீங்ளீங்கள
ஆ
இன் இன் என்ன அந்த பக்கெட் எல்லா இப்ப ஓட்ட ஆயிடுச்சுன்னு போட்டுறோ இல்லைங்களா பக்கெட்டு கேனு அந்த மாதிரிலா கூட அ நல்லா கட் பண்ணிட்டு மண்ண நெரப்பிட்டு அதுல அ அழகா அந்த மாட்டு சானோ இருக்குல்லைங்களா இந்த மாட்டு னத்த கரச்சி அதுல மேல ஒரு ரெண்டு நாள் ஊற உட்றணு மூணாவது நாள் நீங்க அந்த பயிரோ எடுத்துட்டு வந்து நீங்க அத முள்ள உள்ள நல்லா பொதச்சிட்டு லைட் தண்ணி ஃபுல்லா ஊத்திலா ஊற உடக்கூடாது ஸ்பிளிட் பண்ணு அப்டியே சும்மா தெளிச்சு விட்ணு அவ்ளோதா நீங்க மூணு நாள் நாலு நாள் கழிச்சு வெயில வச்சு பாருங்க அழகா மொளச்சு வெளியே வந்துட்டு இருக்கு சூப்பரா ஆழகா ஒன் வீக்லயே வந்து நல்லா செடியாவே வளர்ந்துரு கட கட கட கடனு எப்டி வளர்து எப்டி காய் வருது எப்டி பூ வருதுன்னு தெரியாது ஸ்பீடா வந்துரு ஆனா இது எனக்கு ரொம் சா நாங்களு இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோ எனக்கு எங்க ஹஸ்பண்டக்கு ஏ பொ பிள்ளைங்களுக்கெல்லா வந்து அந்த செடி வளக்குறதுலா ரொம்ப இஷ்டோ அதனால எ செ பெரியப்பைய என்ன பண்ணுவா செடி எங்கெல்லா ஒரு டிஃப்ரென்ட் செடில இருக்குது எங்கள்து கொஞ்சோ எடோ இருக்குது அந்த எடத் போட்டுருவோ நல்லா போ இது மாதளம் பழம் என்ன டேஸ்ட்டு தெருயுமாப்பா எங்கள்து
ஆ இப்பதா வச்சிரு காங்க மாதுள பழ அம்மா செடி இதுக்கு மேல தா
மாதுளம் பழம் நல்லா வருது கொயாக்கா நல்லா வருது பப் ப்பாளி நல்லா வருது சீத்தா பழம் நல்லா வருது மாங்கா பழம் இது அஞ்சு பழமு சாப்பிட்டோ
ஆ அம்மாவு ராம் சீதா வச்சிருக்காங்க அந்த பச்சக்கலர் சீத்தா அதையு வச்சிருக்காங்க ரெண்டு இரு அது ரெண்டு அதுவா வந்தது தா
ம் ம்
ஓ
சூப்பருங்க சூப்பருங்க நல்லதுதா நிஜமாதா அவங்க அவங்களே செஞ்சு அவங்கவுங்களே சாப் இருக்குன்னா பஞ்ச வராது நெறைய பஞ்சத்தில இருந்து நம்ம விடுபட் இருக்கலா இந்த கொரோனா டைம்ல எல்லா எங்கயு போணும்னு அவசியோ கிடையாது நம்ள நம்ள பார்த்துக்கலா இருக்குறத அஜஸ் பண்ணிக்கலா ஒ ஓகே இது நெஜமாதா இது வந்து செல்பா பண்ணிக்கிறது வந்து நெஜமா ஒரு நல்ல விஷயோ தா ம் ம்
இப்ப அதனால மார்க்கெட்டுக்கு போய் ஒரு இரநூறு முன்னூறு ரூபாவது கம்மி ஆகுது இல்ல
ஆமா ரெண்டு தக்காளி போதா இப் இப்போ ஒரு நாலு தக்காளி போததா ஒரு குழம்புக்கு
ஆ அதா சொல்லிட்டு இருந்தாங்க தக்காளி முடிஞ்சிச்சு ஆ சந்தையில இருந்து வாங்கிட்டுவ அதுவு அம்மா மிளகா போட்டு அதுல இருந்து கா காஞ்ச மிளகா எடுத்து ஒரு கிலோ மிளகா அரைச்சாங்க இந்த மாசோ அரைச்சி எனக்கு கொஞ்ச கொடுத்தாங்க ஆ ஆ அந்த அளவுக்கு தா வந்துட்டுக்குது எனக்கே அதிஷ் ச்சுமா இருந்தது ஒரு இருபத்துஅஞ்சு செடி தா வச்சிருப்பாங்க அதுலே அப்ப அப் இப்ப கொஞ்ச கொஞ்சமா எடுத்து எடுத்து வச்சிருந்து இப்ப அந்த கொஞ்ச கொஞ்சமாட்டு ஒரு அரை கிலோ மட்டு வாங்கி ஒன்றரை கிலோ அரைச்சே உனக்கு எனக்கு பாதி பாதி அப்டின்னு சொல்லி
ஆ சூப்பருங்க சூப்பருங்க கார எல்லா பரவாயில்லைங்களா நல்லா இருக்குங்களா
ஆ நல்லாருக்கு இன்னைக்குதா
ஆ ஆ நல்லா இருக்கு இங்க கேளுங்க நீங்க ஒண்ணு சொன்னோனே ஞாபக வருது எங்க எங்க அம்மா தோப்புல வந்து ஒரே ஒரு புளியங்கா மரம் புளியங்கா மரம் ஒண்ணு இருக்குது கிட்டத்தட்ட அது ஒரு முப்பது வருஷமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களே அதுல கிட்டத்தட்ட அவ்ளவு பழம் எல்லா விடாது ரொம்ப ரேர் தா அப்டி விட் ட்டுச்சுன்னா ஏ அந்த
ஆ
ஒரு மாசத்துக்கு உழுக்க மாட்டாங்க ஒரு ஆளு இல்லா கிடையாது எங்க அம்மாக்கு கீழே விழுற பழம் மட்டுமே ஒரு ப பத்து கிலோ ரெடி பண்ணிருக்காங்க பா ஆ புளி
ஆ பரவாயில்லைங்களே
பத்து கிலோ புளி
அது இப்பே ஒரு கிலேவே நூத் த்து அறுபது ரூபாயின்றாங்க ம்
ஆம்மா
வெளியே புளியே அதிகமா ரேட்டு இருக்கு
எட்டு கிலோ புளிய நா எடுத்துட்டு வந்துட்டே ஆ எல்லா பாதிப் மதிய பாதி பாதி எல்லா பிரிச்சு நிஜமாவே எங்க அம்மா சொல்றாங்க நாலா உலிக்கல்லா பண்ணல டெய்லியு போற நிலத்துல வேலை செய்வாங் போயிட்டு எங்க அப்பா ஒரு பேக்ல இருந்து அங்கிருந்து எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சிருவாங்க அது எங்க அம்மா நசுக்கி ரெடி பண்ணிடுவாங்க அன்னைக்கு அரை கிலோ இல்ல ஒரு கிலோ பத்து பழம் இருந்தா கூட அன்னைக்கு பத்து பழம் கூட எப்டினா ரெடி பண்ணிடுவாங்க கொஞ்ச கொஞ்சமா தா பா வெயில போட்டு போட்டு போட்டு அப்புறே ரெடி பண்ணு வாங்க பாருங்க அவ்ளவு சூப்பரா ரெடி பண்ணு வாங்க அருமையா இருக்கு உங்க ஆனா அந்த புளி
போன் வந்ததுனால்
ஆமா ஆமா அது தா போன வந்த போனவே கருப்பா இரு க்காங்க புளி புளி அதாவது அதுல ரசோ வை ச்சாலு நல்லாருக்கோ ஆ மீன் குழம்பு வச்சாலோ நல்லாருக் கோ எது வச்சாலு டேஸ்டா இருக்கும் ஆனா இந்த கொஞ்சோ வெள்ள புளி மாறி ஒரு மாதிரி இருக்குது அது வந்து அவ்ளோ சொல்ற அளவுக்கெல்லா இல்ல இப்போ கொஞ்சோ ஒரு மாறி அந்த புளி மாறி இப்டி வள வள வளன்னு இருக்காது அது எங்களா அந்த ஆ பிளாக்கா மாறும் கொஞ்ச நாள்ல அந்த புளில வரத டேஸ்ட்ட வந்து இப்ப இருக்குற புது புளில வர்றது இல்ல அந்த டேஸ்ட் அளவுக்கு இல்ல ம் கு ம் ம் பரவாயில்லங்கள இவ்வளோ காரோ இதுக்கு பச்ச மொளகா எடுத்து அத காய வச்சு அத பவுடர் ஆக்கி நஜமாவே இது எவ்வளவு ப்ராசஸ் பாருங்க பவுடர் ஆக்கி இன்னைக்கு சமையலுக்கு அது ஓதவுதுன்னா அவங்களோட உழைப்பு எப்டி இருக்கு சரி
ஆம் தினோ ஒரு ஒரு அந்த காஞ்ச மொளாகா இருக்கா சோப்பான மிளகாவ எடுத்துட்டு வந்து எட்டு வந்து காய வச்சிருப்பாங்க ஒரு புடிதா வரு அதுவே இவ்வளவு தூர சேர்த்தி அரச்சிட்டாங்க
அததா சொல்றே அ நஜமா சூப்பராருக்கு அது கேக்குறதுக்கே ஒன்ற கிலோ இப்ப நம்ம வெளிய வாங்கணுனா இப்ப மொளகா செலவு நம்ம வாங்கனுனா ஆயர்ரூபா ஆகு ரெண்டு கிலோ வாங்கணுனா அதுக்கப்பறோ தனியா சேக்கணு மஞ்சள் சேக்கணு ம் எவ்ளோ காசு செலவாருக்கு இதுல எவ்ளோ மிச்சோ அ அததா சொன்னே ஐநூறு ப்பில ஆயி ரூபாவே மீந்தக்கு அந்த பொருள் இந்த பொருள் இல்ல இது காரோ கொஞ்சோ இப்ப கார இது நல்லா ஒரைக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரே ஸ்பூன் போட்டா கூட போது ஒரு ஸ்பூன், இல்ல ரெண்டு ஸ்பூன் அது போட்டவே போது இதே வந்து க வெஜ் வெஜ்டெபுளுக்கு யூஸ் பண்ணிக்கலா நான்வெஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலா அந்த காரோ வந்து நல்லாருந்துச்சுன்னா அதுவு நல்லா இருக்கு ம் நன்றி தோழி இத்தன நாளா எ கூட பேசுனதுக்கு அ எனக் இந்த இணைப்புல நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி தோழி வச்சிடவா நன்றி தோழி